ஹலோ
நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க கொழந்தைகளா நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லா இருக்காங்க
சாப்ட்டாச்சுங்ளா
சாப்ட்டாச்சு சாப்ட்டு தா ஒக்காந்துருக்கோ
ஆ வேலயலா முடிஞ்சதுங்ளா வீட்டு வேலயெல்லா
ஆ வேலை எல்லா முடிஞ்சுதுங்க
சேர் சேர் ரொம்ப நாள் ஆச்சு கால் பண்ணவே இல்ல அதா நானே பண்லான்னு பண்ணுணே உங்ளுக்கு
ஆ சேர் சேரி
இன்னைக் என்ன சமையல் செஞ்சீங்க
இன்னைக்கி நானு சாம்பார் வச்சு காய் பொரியல் பண்ணே
ஓ செரி செரிங்க நானு இன்னைக்கி சாம்பாரு தாங்க சாம்பாரு தாங்க
சேர் செரி
வீட்ல கொழந்தைக்கு சளி புடுச்சிருச்சிங்ளா பாப்பாக்கு அதா நா கசாயோ போட்டுட் ருக்கேங்க தொளசி செடி எல்லா வச்சு நீங்க வச்சிருக்கீங்ளா தொளசி எல்லா
ஆ நானு வச்சிருக்கே ஆனா அவங்க சாப்புறதே கெடயாது நீங்க எப்டி வப்பீங்க சொல்லுங்க அது மாதிரி வச்சு தாரே
நா வந்துங்க தொளசி கற்பூர வள்ளி அப்றோ தூதுவள பப்பாளி எல கொஞ்சோ சீரகோ வெள்ள பூண்டு இதெல்லா போட்டுங்க ஆ கொதிக்க வச்சுங்க தண்ணிய ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு டம்ளர் ஆகுற வரைக்கு கொதிக்க வப் பாங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு லைட்டா உப்பு போட்டு குடுப்பே அப்டி குடுப்பாங்க அது நல்லா இருக்குங்க சூப் மாறி
ஓ அத தா அப்டியே நா வந்துட்டு அப்டியே குடுக்கறதுனால அவுங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க போல நா சீரகோ மெளகு இதெல்லா போடாம தா குடுப்பே
செரி செரிங்க நீங்க போட்டு குடுத்து பாருங்க அது கொஞ்சோ டேஸ்ட்டு சூப் டேஸ்ட் வரும் நல்லா இருக்கு
ம்
அந்த மாரி குடுத்தீங் அ அந்த மாரி குடுத்தீங்கன்னா கொழந்தைங்க குடிச்சுக்குவாங்க
ஆ சேரிங்க இன்னைக் ட்ரை பண்றே இது துளசியில சளி மட்டும்தா போகுங்களா
சளி மட்டும் போகு நீங்க வந்து சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க டெய்லி ஒரு ரெண்டு துளசியில சாப்ட்டா எல்லா நோயும் வராம தடுக்கும் அது நெறைய நோய் எதிர் ப்பு சத்தி இருக்கு டெய்லி ரெண்டு ஏல காலையில வெறும் வயித்துல சாப்டணும்னு சொல்லியிருக்காங்க அத நா சாப்ட்டுதா இருக்கேங்க நீங்க சாப்ட்டு பாருங்க நல்லா இருக்கூ
உம் அப்றோ இந்த தலவலிக்கு ஏதாவது இலை இருக்குதா தல வலிக்காம இருக்கறதுக்கு
ஆ இருக்குங்க நொச்சித்தல நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்களா
ஆ ஆமா
வேலில எல்லா இருக்கும் செவப்பு நொச்சி பச்சை நொச்சி ரெண்டு இருக்கும் அத வந்து ரொம்ப தலவழிச்சுட்டே இருந்துச்சுங்ன்னா அத நல்லா ஆவி பிடி க்கலாங்க நொச்சித்தலைய நல்லா தண்ணி காய வச்சு அதுல வந்து ந்து நொச்சித்தலய போட்டுட்டு செங்கல் இருக்குல்லுங்க செங்கலும் போடுவாங்க உள்ள தண்ணி ரொம்ப கொதிக்கும் போதே
செங்கல்ல எப்டி செங்கல் எப்டி பொடி பண்ணி போடணுமா இல்ல
இல்ல இல்ல பீஸ் பீஸா குட்டி குட்டி செங்கல் இருக்கும் பாருங்க
ஆ
அந்த செங்கல் உள்ள போட்டு அந்த செங்கலோட க்கும் அந்த நொச்சித்தலைக்கு பழங்காலத்துல ரொம்ப பிடிப்பாங்க இந்த மாரி அந்த ரெண்டு கலந்து வர ஆவி பிடிக்கும் போது மூணு டைம் மூணு டைம் அந்த மாரி தண்ணி கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு மூணு செங்கல் போட்டு ஆவி புடிப்பாங்க புடிச்சா உடனே தலவலி சரி ஆயிரூ
ஓ இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கலாம்
இல்ல இல்ல கொழந்தைகளுக்கு வந்து தெரியலைங்க பெரியவங்களுக்கு தா கொழந்தைகளுக் கெல்லாம் நம்ம ஆவியே புடிக்க முடியாதுல்ல
உம்
அவுங்களுக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போனா அந்த மாரிதானங்க பிடிக்கிறாங்க
ஆமா
ஏன்னா நம்ம வந்து பெரியவங்க பிடிக்கிற மாரி அவ்வளோ ஹீட் எல்லா அவுங்க தாங்க மாட்டாங்க கொழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும் கூடாதுங்க
ஆ
பெரியவங்களுக்கு தா புடிக்கணும்
எ கொழந்தைக்கு நெஞ்சு சளி வந்து ரொம்ப இருக்குது நானும் ஒன் வீக்கா துளசி இது போட்டு பாத்து குடுத்துட்டுதா இருக்கே சரியே ஆகல வேற ஏதாச்சும் இருக்குதுங்களா
கற்பூர வழித்தல நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா
உம் அதுவும் இலைய வந்து தோசை கல்ல ஹீட் பண்ணி அந்த சார் எடுத்து குடுத்துருக்கே
ஆ அது நல்லா கேக்குங்ளே எவ்ளவு நாள் குடுத்தீங்க
அது ஒரு டூ டேஸ் குடுத்தே
டூ டேஸ்ங்ளா ஆனா கொஞ்சோ கூட கேக்கலயா
ஆஹா கேக்கல அப்டி நிக்கவே இல்லைன அப்டியே தா இருக்குது
ஓ சரி சரிங்க அத வந்து உங்களுக்கு கொஞ்சொ அந்த மாரி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜுல சளி இருந்ததுன்னா ரெடி ஆகு ரொம்ப சளி இருந்துச்சு இது நா அவுங்களுக்கு இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் ஆ நாட்டு மருந்து ரெண்டைமே கலந்து குடுக்றம்லங்க அதனால வந்து நம்ம இத குடுக்கம்போது உடனடியா ரெடியாகாது ஒரு லைட்டா ஆரம்பிக்கிற ஸ்டேஜுல இருந்துச்சுன்னா நீங்க அத குடு த்தீங்னா ரெடி ஆய்ரு ரொம்ப சளி வந்துருச்சுன்னா அத குடுத்தா கேக்காது ஏனா நம்ம அதுக்காக மருந்து ஊத்துறோமுல கொழந்தைகளுக்கு மருந்து ஊத்தும் போது இதுவு குடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரோ ரெ டியாகாது மருந்து குடுத்து பழக்கிட்டு நம்மோ அப்ப மருந்துல தா ரெடி ஆகு ஹாஸ்பிட்லுக் தா போனு
ஆமா ஆனா பாத்தீங்ளா நம்ம வீட்டு பக்கத்துலருக்க வர செடிங்கலயே எவ்ளோ மூலிகைகள்லா இருக்குதுனு
ஆமாங்க நீங்க என்னென்ன செடி வச்சிருக்கீங்க வீட்ல
நா துளசி செம்பருத்தி வேப்பந்தழ அப்றோ கற்பூரவள்ளி தழ கொழந்தைகளுக்காக கற்பூரவள்ளி தழ வச்சிருக்கே துளசி இது சி அப்றோ இது வெத்தல
ம் வெத்தல சாரு கூடோ கொழந்தைக் குடுப்பாங்க ஆனா அதா ரொம்போ ரொம்ப அது கொழந்தைய குடிக்கற காரமா இருக்குன் சொல்லி கொழந்தைய குடிக்க மாட்டாங்க தேனு கலந்து வேணா குடுக்லாங்க
அதா பெரியவங்கதா சொன்னாங்க பக்கத்துலருக்ற பெரியவங்கதா இந்த மாத்ரி குடுக்கனு அப்டி அப்றோ முடிக்கிமே செம்பருத்தி எல செம்பருத்தி பூ வேப்பந்தழ அப்றோ மருதாணி மருதாணில்லா பாத்தீங்கன்னா அரச்சு போட்டோனா அவ்ளோ நல்லாக் அ முடி வளருது
கண்டிப்பா முடி வளருது ஒடம்பு வந்து கூலிங்காகு ஹீட் வந்து கொறச்சு கூலு கூலிங்காகு நல்லதாங்க மருதாணி நீங்க சொன்ன மாரி அதே மாரி கருவாப்லரு க்குலங்க அது டெய்லி சாப்புலாங்க அதுவ் ரொம்ப நல்லதுங்க முடி வளர்ச்சிக்கி அதுவு பயன்படு
ஆ கருகப்பிள்ளைல எதாது பண்ணி கொழந்தைங்களுக்கு குடுக்குற மாத்ரி எதாச்சு இருக்குதுங்ளா பொடி பண்ணி
ஓ இருக்குங்க நீங்க இட்லி பொடி சாப்டுவாங்ளா கொழந்தைங்க
ஆ இட்லி பொடி சாப்டுவா பையேன் ஆ கொழந்த இருக்குது நாலு வய்சு கொழந்த அது பா சாப்புடு
அப்ப நீங்க என்ன பண்ணணுனா இட்லி பொடி அரைக்கம் போது நம்ம கொஞ்சமா கருகாப்ல போடுவம்லங்க
ம்
ஆனா அதுக்கு பதுவா வந்து இப்ப நெறைய கருகாப்ல வந்து ரெண்டு நாளுக் முன்னாடியே நீங்க நல்லா கருகாப்புலய நல்லா பூச்சியெல்லா இல்லாம நல்லா நல்ல கருகாப்புலயா பாத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒதறிட்டு நெழலிலே காய வச்சுருங்க நெழல்லயே காய வச்சு ரெண்டு நாள் மூன் நாள் நல்லா வெயில் அடிக்கும்போது நெழல்ல காய வச்சு எடுத்து வச்ட்டு இட்லி பொடி அரச்சிருப்பீங்ள
ம்
அதுலியே வந்து லேசா அந்த கருகாப்புல வறு த்து காய வச்ச எ அத ஏற்கனவே காய வச்ச கருகாப்புலய லேசா வறுத்துட்டு மிக்சில அரைச்சு அந்த இட்லி பொடிக்குள்ள கலக்கிருங்க
ம்
கலக்கிட்டு நீ தோச சுடும் போது கொழந்தைங்களுக்கு மேலே கருகாப்பள்ள பொடி அப்டி அந்த இட்லி பொடில ஏன்னா காரோ கொறஞ்சுரு இட்லி பொடிய கருகாப்பழைய அதிகமா சேக்கம் போது காரோ குறைஞ்சுரு நீங்க அது மேல போட்டுட்டு தோச சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க
செரிங்க அப்ரோ வேற என்ன மூலிகை செடில்லா நீங்க பாத்துருக்கீங்க ஏதாச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆ எங்க வீட்டுல வந்துங்க இதுக்கு கீழா நெலை செடி வச்சிருக்கோ கீழா நெல்லி செடி வந்து உங்களுக்கு அதிகமா வந்து மஞ்சக்காமால வந்தவங்களுக்கு குடுப்பாங்க முதலல்ல சாப்டுவாங்க அப்ரோ இந்த கோழிகளுக்கு கோழியளுக்குள சளி புடிச்சிருச்சுன்னா அ குப்ப மேனி தல கீழா நெலிஇல்லா அரச்சு சாப்பாட்டுக்குள்ள போட்டு கலந்து கொடுப்பாங்க அது கோ கோழிகலுக்கு நல்லா கேக்கு நாமளே வந்து குப்பமேனி தல வந்து நாங்களே யூஸ் பண்ணிருக்கோங்க கால்லெல்லா குறுத்துட்டு அரிப் அரிப்பு அப்டியே குறுத்த மாரி தோல் அலாஜ் ஜிரி மாரி எல்லா வரும்பழங்க அதற்கு வந்து குப்பமேனி தலய லைட்டா மஞ்சள் போட்டு அரச்சு போட்டா ரெடி ஆயிருங்க நானே போட்ருக்கே ரெடியாய்ருது
அப்ரோ சிரியானங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்டி ஒரு மூலிகை செடி இருக்குதுல்ல
ஆ அதோட பலன்கள் உங்களுக்கு தெரியுமா
ஆ பல்லு வலிக்ல்லா கேக்கு பல்லு வலிக்கெல்லா யூஸ் பண்ணுவாங்க
அப்ரோ அத பொடி பண்ணி வச்சு நாட்டு சக்கரையை கலந்து வச்சுக்கிட்டோ வச்சுக்கோங்களே இது இது ஒரு அம்பது கிராம் அது ஒரு அம்பது கிராம் எடுத்து பொடி பண்ணி நாட்டு சக்கரையோட கலந்து வச்சுட்டு காலையிலயு சாயங்காலமு குடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய வந்து பொழிவு நல்லா கெடைக்கு சரும பொழிவு அப்புரோ உடல் வந்து நல்லா வலிமை அடையு நல்லா நெலல்ல ம் நெலல்ல உ உள நெழல்ல காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணு அத கழுவி காய வச்சு
இது நல்லதா இருக்குதுங்களே இது எங்க வீட்டு பக்கத்துல நெறையா இருக்குங்க சிரியானங்க ஆனா அது ரொம்ப கசப்பா இருக்கு பல்லுவலிக்கு வைக்க சொல்லுவாங்க ஆனா அத வாய்க்குள்ள வச்சாலே உடனே வாந்தி வந்துடு அந்த அளவுக்கு கசப்பு ஆனா இதுல இவ்வளவு ம்
நாட்டு சக்கரையோட சேர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க அது கொஞ்சோ கேக்கு
ஓ அப்டிங்களா இதுல இவ்வளவு இருக்கா ஆனா கண்டிப்பா செய்றங்க எங்க வீட்டு பக்கத்துல நெறைய இருக்கு நல்லா தலைஞ்சிருக்குங்க நல்லா இருக்கும் அதுல பூச்சியே இருக்காது இந்த தலையில நல்லா கொழு கொழு கொழு னு தலைஞ்சிருக்கூ
இன்னு ஆனா எல்லாமே எல்லா உடைய மூலிகையையு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதா தா இருக்குது
ஆமாங்க அப்புரோ வந்து நா என்ன செடிய வச்சிருக்கேன்னா மூலிகை செடியில ஏம் தூது வளந்தலன்னு சொல்லுவாங்க அது வச்சிருக்கே அத வந்து சளி புடிச்சுன்னா அது கேக்குங்க ஆனா கொழந்தைங்க வந்து ரசம் வச்சு கொடுப்பாங்க தூதுவளந்தல
ஆமா ரசம் ம் காரமா இருக்குன்னு சொல்லிட்டு
ஆமாங்க நம்ம சாப்பல்லா பெரியவங்க வந்து செலவு ரசோ வெக்கறமல்ல அதே மாரி செலவெல்லா போட்டுட்டு தூதுவளந்தலய மட்டு தேங்கா எண்ணெய்ல நல்லா வனக்கி ஒன்னா போ ட்டு அரச்சிட்டு எப்பம் போல தாளிச்சி விட்டு கொதிக்க வெச்சோருனுங்க அது நல்லாருக்கு குடிக்கறக்கு
ம் ஆமாங்க
அது குடிச்சாலு சளியெல்லா ஃபுல்லா வந்துருங்க ஆனா கொழந்தைங்களுக்கு வந்து குடிக்க மாட்டங்க காரமா இருக்குன்னு
ஆமா
நீங்க சளி வந்து தொடங்கும்போதே கொஞ்சமா இருக்கும்போதே வந்து கற்பூரவள்ளி எல துளசி எலயெல்லா நீங்க சொன்ன மாரி தோசைக்கல வெப்பீங்கல்ல அது மாரி வாட்டி இந்த சார் குடுத்தீங்னா சரியாயிரு ரொம்ப அதிகமாகற விடாதீங்க
சேரிங்க
ஆ சேரிங்க வெச்சுட்டுங்ளா
ஆ சேரிங்க